ஹலோ நல்லா இருக்கீங்களாம நானா நல்லா இருக்கம்மா என்ன பண்ணுக்குறீங்க
நா சும்மா உக்காணுக்குறே நீங்க
நானா சும்மாலா உக்கார முடியுமா நா தோச சுன்னோ இட்லி சுன்னோ பசங்களுக்கு தேவையானந்த நைட்டுக்கு செய்யணு எல்லா செஞ்சு டுதா உக்காந்துட்ருக்கே ஏ மறுபடியு இதெல்லா சாமான நல்லா அழுக்காயிட்டு இருக்குது சிங்க்ல போட்டு வன்ட்டுக்கிறே அதெல்லா க கழுவிட்டு கிளீன் பண்ணிட்டு கிச்சன் கொஞ்ச ரெடி பண்ணி ட்டு நைட்டே வேல இல் ல்லா முடிச்சாதா ப எனக்கு நீ இல்லன்னா ரொம்ப கஷ்டமாயிடுது என்ன பண்றது ஆ கேக்குதுங்களா
ஆ இப்பக் கேக்க கூதுங்க
ஆ ஆ ஆ
உங்க வாயுசு கொஞ்ச பிரேக்ப் ஆகுற மாரி இருக்குதுங்க
இருங்க ஒரு நிமிஷோ நானு அப்டியே போறே கேக்குதா பாருங்க
ஆ
இப்ப கேக்குதுங்களா
ஆ இப்ப கேக்குதுங்க
கிளியரா கேக்குதுங்களா
ஆ கிளியரா கேக்குதுங்க
சேரிங்க சாப் டிங்ளா
அ நா சாப்
நானா நானு வந் து இப்பத்தாப்ப தோச சாப்ட்டே
நா கூட தோசதா சாப்பிட்டே
அ
பாருங்க நீங்களு தோச நானு தோச ச
பரவாயில்லிங்களா தோச சாப்ட்டு தோச ஃபேமிலி ஆயிடுறோ பெசாம நல் அ யார் செஞ்சுதா ஆனியன் சட்னி
எங்க அண்ணி செஞ்சாங்கோ
நல்லா இருக்குமே அண்ணி சட் நீ எனக்கு கூட ரொம்ப புடிக்கும் இப்பா நா கூட அடிக்கடிக் எங்க வீட்ல அதுதா செய்வே
ஆ அப்டிங்களா நானு எங்க அண்ணி செஞ்சாங்கோ எங்க வீட்ல இட்லி ச வாங்கி வர ன்னங்கோ செரி போர் அடிக்கதேன்னு எங்க அண்ணி விட் ட்டுக்கு வந்தே அங்க பத் புத்தா ஆனியன் சட்னி
ம் உ சேர் சேர் சேர் அப்பறம் வேலைக்குல்லா போயிட்டு வந்ட்டீங்களா
அயோ இன்னைக்கு வேலையில வேற ரொம்ப பெண்டு நிமித்திட்டாங்க எனக்கு ஒரு ஒரே கை கால் வலி
ம்
செக்கிங்லே நா நிக்கிறதுலே செக்கிங்லே நிக்கிறதுல செக்கிங்ல வேற நிக்க வச்சிட்டாங்கோ ஒரே காலல ஃபுல் வலி
அப்டிங்களா ஐஐயோ கஷ் த்தமா அவுங்க வேல
மூவிங் வர் தியா அப்பறம் மூவ் பண்றதுக்கு ரொம்ப பெஜார் ரொம்ப ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாச ஆகுது செக்கிங்லின் அது இன்னைக்கு ஆள் வர அல்லன் இன்க்கு ஒரு நாள் நில்லுமான் தெரு இன்னிக்கு ரொம்ப வேல
ரொம்ப கஷ்டப்படுறீங்களாப் பாவம் அஅஅ
கா காலல்லா ஃபுல் பயங்கர வலி எங்க அம்மா கிட்டதா சொல்லியிருந்தே ம காலு என்னால வேலையே செய்ய முடியுமா வேலைக்கே போ முடில கால் பயங்கரமாக வலிக்குது இன்னைக்கு
அப்டியா நைட் ஆனா எதனா ஒரு மருந்தோ இல்ல அ தைலமு போட்டு தேயுங்க கால் கொஞ்ச செட் ஆகு அடிக்கடி கொஞ்ச சுடு தண்ணி வச்சு ஒத்தணு குடுங்க உங்களண்ண இதெல்லா வந்து சின்ன ச ந வந்தோய் ஆ நம்பளே பாத்துக்கற மொற எப்டி இது இப்ப வலி இந்தா நம்ம உடனே ஹாஸ்பிடலுக்கு போய்றோ இல்லிங்களா ஆஸ்பிட்ட போய்ட்டு மாத் த்தர அப்டின்னு அது அடிக்கடிக்கு எடுக்காம அத அடிக்கடிக்கு எடுக்காம அ இந்த மாரி இயற்கையான மொறைய நம்ம தேடி போம் போது கொஞ்ச நம் ப்ளே வந்து அ மாத்திர எடுக்காம வர்றது வந்து நல்ல விஷய தானே
ஆ அப்டிலாங்க நா மாத்திர எல்லா இப்ப வுட்டுட்டுங்க அவங்க ஒரு மூணு மாச கண்டெனீவா சாப்புட்டா அதுக்கப்பறோ மாத்திரல்லா அவைட் பண்ட்டு ஏனா கிட்னி இதாயிரு சொல்ட்டாங்கோ அதனால மாத் இலா உட்டுட்டு மூவ் வாங்கலானந்த இன்னைக்கு மெடிக்கல் பொயி கவனமே இலங்க அப்டியே வந் இப்ப வேலைக்கி போய் வந்ட்டு
அப்டிங்களா சேரிங்க சேரிங்க சேரிங்க நல்லாஸ் சாப்புடுங்க சாப்புடுங்க நல்லா ஹெல்த்தியா சாப்புடுங்க இந்த ட்ரை ஃப்ரூட்டு வெஜிடேபுளு கீரைங்க முருங்க கீர சோப்பு அ எத் ஒரு இயற்க அதா இன்னு ஒன்னு சொல்ற நல்லா கேளுங்க ஆ மலநெல்லிக்கா இருக் க்கு இல்லிங்களா மலநெல்லிக்கா த பெஸ்ட்டுங்க ஒலகத்துல மலநெல்லிக்காவ மட்டு நீங்க ஒரு மூணு நெல்லிக்கா ஒரு நாளைக்கு கட் நல்லா கட் கட் பண்ணி போட்டுட்டு ஒரு ஜூசர்ல போட்டு ட்டு கொஞ்சமா ஒரு சின்ன இஞ்சி மட் ட்டு போட்ருங்க போட்டுட்டு ஆமா டுட்டு கருவேப்புள்ள ஒரு கை கருவேப்புள்ள போடுங்க ஒரு கை கருவேப்புள்ள போடுங்க தயிர் கொஞ்சோ சேத்துக்குங்க நல்லா ஒரு சொம்பு தண்ணி போடுங்க அதுல நல்லா இல்லங்க ஒருஸ் சிலருக்கு கோல்டு ஆகுது வெயில் காலத்துல நீங்க வெயில் நேரத்துல ட்டா மத்தியான நேரத்துல எடுக்கும் போது கோல்டு ஆகாதுல கரெக்டா நம்ம ஒடம்பு ட்ரையா இருக்க டைம்மு அது எடுத்தீங்கன்னா னா நஜாமாவே நல் நல்லா ரிசல்ட்டுக்கா முடி கொட்றது நிக்குது நல்லா அடர்த்தி ஆவுது ஒடம்பு சுறுசுறுப்பாவுது எந்த பிரச்சனயு இல்லாது இருக்கு தொடர்ந்து குடிங்க ஆமா நானு உங்கள மாரிதாங்க கோ கோல்டு ஒடம்புங்க வெறு அத குடுச்ச ஒடனே கோல்டு தொண்ட வலிக்கு தல வலிக்கு அ தும்பு
து அது ஒரு பயிங்க எங்கடா இப்ப மாத்திர நா எக்கதல்ல மெடிசன்னு அதுக்கு கொஞ் என் கழுத்து நேரம் மிஷ்டாவே நா கொஞ்சோ உசாராயிருது ஓ இந்த சாப்பாடு சாப்பட்டா இப்பிடி ஆயிருதா ஜூஸ் குடிச்ச இப்பிடி ஆயிருமா ஃபுரூட் சாப்ட்டா இப்பிடி ஆயிருமான்ட் பயோ அதனாலே சிலதல்லா அவாய்ட் பண்ணி
ஆமாங்க அப்பிடிதா நானு அவாய்ட் பண்ணு வந்தே சேரி என்னதா ஆவுதோ பாக்கல பஸ் ல் நாள் குடிச்சா கொஞ்சோ கோல்டு் ஆச்சி ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது எடுக்கு எடுக்கு எடுக்கு எடுக்க கோல்டே நின்ட்ருச்சி எனக்கு நல்லா நா என்னது நம்பளோட ஒடம்புல வந் து அந்த வெள்ளையணுக்கள் உற்பத்தி ஆயிடுச்சி நானு நோய் எதிர்ப்பு சக்தி கொற ஆ அதிகரிச்சிடு அப்ப நீ அம்ப அது குடிக்க குடிக்கும் குடிக்க நோய் எதிச்சதுக்கு அதிகமான இந்த கோல்டு எல்லா வராது ஒடம் இம்யூனிட்டி பவரைநம்ம இன்கிரீஸ் பண்ணிட்டாலே எல்லா நோய்க்கு தீருவு அனால் நம்ப அது என்னா பண்ற அது பயந்து வெறுபுனே குடிக்காதீங்க வெறுமுனே குடிச்சா கோல்டு ஆவு கண்டிப்பா அது இப்போ அதோட தன்மையே கோல்ட் ஆக்குறதுதா கூட வந்த் அடிக்கிறது தா அது ஆனா நீங்க என்ன பண்றீங்க அதனால தா இஞ்சி சேக்க சொல்றே இஞ்சி கருவேப்புல ரெண்டு க் காரோ கொஞ் கார தன்ம இருக்கிறதுனால அதிகமடையான கோல்டு கொண்டு வராத் கடு நல்ல ரிசல்ட்டுங்க எனக் தெரிஞ்சி நெஜமா ரொம்ப நல்லாவே இருந்துச்சி அதனால த்தா நா யார் கிட்ட சொன்னாலு இத மட்டு நீங்க எடுங்க ரெக் எடுங்க அவ்ளோ நல்லதுங்க
கண்டிப்பா எங்க அத்தப்பையங்க ட்ட சொல்லி காட்டு நெல்லிக்கா வாங்கின்னு வர சொல்றங்க வாயநாடு சொல்லி செங் எங்க அண்ணி கிட்ட கொடக்கலானு இருக்குற ஜூட் போட்டு
ம் அவங்களு குடிப்பாங்க நீயுங் குடிங்க நல்லா குடிங்க ஒடம் சேத்துங்க
ஆயினான் தெர்லங்க ஒரு வாரம் மா பேக் பெயின்னு ரொம்ப அதிகமா இருக்குது என்னாதாம் பண்றதுனேத் தெர்லங்க இதுல இன்னிக்கு வேற ரொம்ப வேலையா
ஆமா நீங்க நின்னே இருக்கீங்கள நின்னு ஒர்க் பண்றீங்களா உக்காந்து ஒர்க் பண்றீங்களா
இத்தினாலு உக்காந்தா பண்ணிருந்தே இன்னிக்கு நின்டுது ஒண்ணு அது அதிகமாயிருச்சு
அப்டிங்கள் ஆ
அதுக்குஸ் சார் கிட்ட சொல்டு வந்த சார் இது நா நாளைல இருந்து நிக்க மாட்ட சார் ரொம்ப என்னால முடியில தடுத்தடுன் ஆகுதுன்ன சாரு பாக்குற இரு மா ஆளுங்க வந் தான்டி நிக்கிறாரு கடவுளு புண்ணித்தல் நாளைக்கு மாத்தி தராரா போ நெனைக்கிற
இல்ல இல்ல கேட்டுக்குங்க ஏனா நாளுக்கு நாள் வந்து ந்து முதுகுவலி அதிகரிக்க அதிகரி இப்ப வந்து ரொம்ப கஷ்டமாயிடு
ஐயோ நா சொல்ட்டுக்குறங்க நானல்லா வேலைக் கே வரமாட்ட ஏற்கனவே நா ரொம்போ ஒடம் செர்லாத பொண்ணு இப்பதா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இவ்ளோ செலவு பண்ணிக்கிறாங்க எங் வீட்டல இதுக்கு மேலல்லா பண்ண மாட் ட்டண்டா நா அதோடு நின்றன்னு சொல்லிக்கிறே வாமானிக்கிறாங்கோ போனாதா தெரி போது நாளைக்
ஆ சேரி சேரி சேரி பார்பா நல்ல ஒடம்ப் ப்பாருபா உடம்பெல்லா போிச்சுனா ஓடி ஓடி சம்பாச்சி பிர்யோஜனமே கெடையாது நல்லா ஹெல்த்தியா சாப்புடுங்க நா கூடோ ஒடம்பு செட் ஆகலன்தா எங்கியு வேலைக்கு போகா தா வீட்டல இந்தே
அப்பிடியா
கொஜோ ஹல்தியா எதுனா சாப் ப்படல்லான் கொஞ்ச கொஞ்சமா நானே கொஞ்ச கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிச்சட்டே பல்சரி ஒரு ஜூஸ் குடிக்கிறது அ பழ சாப்பிறது காய்கறிங்க சாப்பிறது முருங் க்கிற மரம்க்குது எங்க வீட்டல அது கொஞ்சோ பறிச்சி கொஞ்சமா சூப்பு வச்சி குச்சிருவங் காலையில
எங்க அண்ணி கூடோ நா வீட்டல இருக்கு போது இது பண்ணாங்க இப்ப நா டியூட்டி போன தோ தா அது அவாய்ட் ஆயிக்குது இன்னா பண்றதுங்க மின்ன எங்க அண்ணி வீட்டுல இருந்த ஜூஸ் பண்ணாலு ஏத்துறது குத்துருவாகோ பொரிலு இது பண்ணுவா ஒ எங்க அண்ணனு முருக்கீரல்லா எடுத்து குடுப்பாரு இப்போ வீட்டல இருக்கிறதோ வேலைக் போறதோ ட்டு அத கூட சாப்பறதுலங்க
ஆ ஆ ஆ
சேரியா இப்ப மின்ன மாரி இல்ல எதோ
இப்ப ஆமாங்க நா கூட வேலக் போய்ர்லான் இக்குரங்க திங்கழமலிந்து வேலக் போயிருவே பாக்லா எனக் இன்னு மன்ஷே வர்ல போறத்துக்கு
கடவுள நனைங்க
கடவுல நெனச்சி போயிற்றே நல்லா அமஞ்சிச்னா செட் ஆயிர்ச்சினா போ பணோ ஒரு பண்னட்டாய்ர்வ பத்தாயிர்வ குடுத்த குடுத்தா கூட போது ஜாஸ்தி ரொம்ப ரிஸ்க் எடுத்து டென்த் டுவெல்த் எல்லா கொடுத்தானா போமாட்டே ஆ சின்ன கிளாஸ் நானே கேட்டுடே பேசாம போய்லான்னுக்குறங்க ஆமா ரொம் நாள் கழிச்சங்க ஃப்ரெண்ட பாத்தே யே அவங்க தா வந்த பா ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிகிறாங்க வா நீயு வா நறையா வேக்கண்ட் இருக்குது டீச்சர்ஸ் கோ கேட்டுனேதா இருக்றாங்க வா அத்தா கூப்டுக்கிறாங்க போ இல்லல்ல பெரிய ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிர்தபா இதுக் முன்னாடி நல்ல பெரிய ஸ்கூல் தா அதல்லா ஒர்க் பண்ணிட்டு தா இருந்தே உனக்கு ரொம்ப நேர நிக்க முடில அ அது வர்க்லோடு அது அதிகமா இருக்க இருக்க பீரியட் எனக்கு அதிக பண்டாங்க எல்லார்கு முப்பத்தி எட்டு நாப்பத்தி ரெண்டு பீரியட் கொடுத்தாங்க சேரி அதுவே என்ன கே அப்டி போய் ஒழ்ச்ன் கத்தின் போனான்டு நானே நின்டே சேர்ஸ்கூல் பத்துக்லான்டு நல்ல கொல்லுங்க அதல்லா ஸ்கூல்லனின் இத ஆட்கள் சரி இல்லங் என்ன பண்றது ம் ம் எ அதுதா சொல்ரி நீங்க கம்பெனில் வேல செய்ற சொன்னீங்ளா வொடம் வலிக்கிது அதுதா நீங்க நின்னேவேல செய்யறது நாங்களு நிக்கணும்ல்ல ஒரு பீரியட் தவிர சேர்லல்லா வொக்கார கூடாது கேமர வச்சி பாத்துனேப் ப்பாங்க ரவுண்ட்ஸ்ல இருந்து நீ ஏ இக்கனு இப்டி வொக் கூட வொக்கர முடியாது அப்டி வொக்காந்து சப்போஸ் அந்த நேரத்திலே ரவுன்ஸ் வந்துச்சுங்கன்னு நெனச்சுக்கங்க வொக்காண்டே இருக்கீங்க அப்டின்னு இரு அதுவாங்க அது ஒரு டென் மச்சராயடம்
அப்டியெல்லா கூட கேள்வி கேக்குறாங்களனங்க
இருக்குதுங்க அந்த மாரி ஜந்துக்க எல்லா இருக்கு இருக்குதுங்க
சேரிங் தோழி
செரிங்க தோழி இன்னு ஒரு அஞ்சு நிமிஷ பேசுங்க ஒன்னு பிரச்சனவி
அப்டில்லக சேரிங்க
அ அ அ
இல்ல ஒரு வேல உங்கள்ட்ட உங்களுக்கு இதாகு நெனச்சே
இல்ல இல்ல பேசுங்க நா பா பாத்துட்டே தா இருக்கறே நா பாத்துட்டுதா இருக்கே பேசுங்க பேசுங்க ஒன்னு பிர என்ன இத திருவிழாலா முடிஞ்சுருச்சுங்களா வொங் ஊர் இல்ல
எங்கங்க நாங்க பார்க்கத இல்ல அதெல்லா விரை சாண்டாகுதுன்னு பயோ ஒரு காலத்துல சி அப்டியே லீவ் தரலன்னா கூட கம்பெனில சண்ட போட்டு திட்டு வாங்கனா கூட லீவ் போட்டு அ பா கோ டான்ஸ் ஆடுவோ விளாடுவோ இப்ப கொஞ்ச பயோ எங்கடா சண்ட நடக்குதோனு ஒரு பயம் மன பயம் ஜாஸ்தி
ஆ ஆ சேரிங்க தோழி அடுத்த கால்ல உங்களுக்கு கண்டிப்பா எங்க ஊர் திருவிழா பாத்தி உங்களுக்கு சொ சொல்றே
சேரிங்க தோழி நன்றி நன்றி